போச்சுறா
இப்ப எதோ வருது இன்னான் தெர்ல சரியா பேசவே முட்ல மொத மார்லா இல்லல
இருங்க நா ஒய்ஃபை டிஸ்கனெக்ட் பண் நான் மொபைல் நெட் ஆன் பண்ணிக்கிறே
ஏ நானு அதா ஒய்ஃபை தா கனெக்ட் பண்ணிருக்கே இல்ல கால்லருந்து சர்வீஷு சர்வ இஷு இஷ்யூ தான்டா
சர்வர் இஷ்யூதானா
அதுதா நெனைக்கிறே தெரில எனக்கு செரியா
ஓ ஓ ஓ
அப்றோ
ம் லாஸ்ட்டா என்ன பட தேட்டர்ல பாத்தீங்க
லாஸ்ட்டு படமாடா மாமன் பட பாத்தேன் அவ்ளோதா மாமன் பாத்தே அப்பற ஒரு அவதார் டூ ஒன்னு வந்ச்சுல அது பாத்தன்டா
ஃபயர் உண்டாச்சு ஆமா
அதுதா பாத்தே பசங்களுக்காக அது கூட்டுன் போனா அவ அவ மாமன் பட நல்லாந்ருச்சியா போன வர்ஷ வெட்டிங் ஆன்வெசரிக்கு பாத்தண்டா
ஆ ஹா ஆமா அதுக்குனு அந்த ஸ்கூல்ல அந்த அந்தஸ் அந்த மா மாமன் படத்துல ஒரு ஸ்கூல் பிரின்ஸ்பலா வருவாங்கள ஒருத்தவ்ங்க ஒரு அம்மா ஒருத்தவ்ங்க அவ்ங்க வந்து தங்கச்சியோட ஸ்கூல் பிரின்சிபல் தா எ தங்கச்சியோட ஸ்கூல வந்து பட எடுத்தாங்களா இந்த ஸ்கூல் ஆமா
நல்லா இருக்குண்டா அது பட செம்மையான படந்தா எங்க அண்ணன்னு அது எ அண்ண பைய எங்க பையனு ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிட்டாங்க அது எ பையனே ஒக்காந்து அவ்ளோ ஆன்னு பாத்தா அந்த படத்த
ஆ
நல்லா இருந்துச்சு அந்த பட ரொம்ப டச்சிங்கா இருந்தது எனக்கு நா அண்ணந் தங்கச்சி இருக்குறோல்ல அதுனால சென்டிமெண்ட்டா இருந்து பட
நா இன்னு இந்த பட பாக்கல பாக்கணு
சூப்பரா இருக்குண்டா பட காமெடிலா ச அல்டிமேட்டா இருக்கு அதுல
எனக்கு இந்த ஃபேமாலி ட்ராமாலா புடிக்காதுக்கா
காமெடி எமோஷன் ஆ ஒனக்கு இது புடிக் ஏ எமோஷன் எல்லாமே இருக்கு அதுல நீ காமெடியா இருக்கு நெறையா காமெடி இருக்கு
நா எனக்கு அந்த குடும்பப் படோ அது அதெல்லா புடிக்காது அதாவ்து இந்த சைக்கோ திரில்லர் பட ரத் தம் தெரிக்க தெரிக்க எதாவ்து கொல நடந்துரு அத கண்டுபுடிப்பாங்க பட அப்டியே வந்து அப்டியே யாரு யாரு யாரு திரிலிங்கா போனு அப்பதா புடிக்கு
ஆ ஆ ஆ ஆ
இத உங்கட்ட சொல்லிருக்கனா என்னன் தெர்ல இப்போ வந்து ஒரு ஆக்க்ஷன் பட காமெடி பட பாத்தம்னா அத பாத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு விட்ருவோ
நயன்தாரா பட நல்லா இருக்குன்டா அந்த மாரி ஆக்க்ஷன் அந்த இந்த படலா நல்லா இருக்கு பாரு திரிலர் ஓ கண்டுபிடிக் இப்ப இமைக்கா நொடிகள் நல்லா இருக்கு அப்றோ இன்னொன்னு அந்த உதயநிதி உதயநிதி எடுத்தானே நெற்றிக் கண் அதயா அவங் கூட கண்ணு தெரியாதா இருக்குமே ஆ சைக்கோ நல்லா இருக்கு எனக்கு அது புடிக்குன்டா
அ எனக்கு ரொம்ப புடிக்குங்க்கா மிஷ்கின் படனாலே எனக்கு ரொம்ப புடிக்குங்க்கா எனக்கு
அந்த சீனு அமலா பாரு அடுத்து அடுத்து என்னா நம்மளுக்கு வந்து யோசிக்க வைக்குது இல்ல படம்
உம் துப்பறிவாளர் பாத்துருக்கீங்களா
ஆ அது சூப்பரா இருக்குன்டா துப்பறிவாளளான் எப்படிதான் எடுப்பாங்கன்னு நினைப்ப நினைச்ச நானு அதனால எப்டியெல்லாம் யோசிச்சி நடிச்சிருக்கான் பாருல்லா நெனைப்பன் நானு
நீங்க இதுக்கே அப்டின்னா ஷர்லாக் ஹோம்ஸ்ன்னு ஒரு படம் இருக்கு தமிழ் டப்பிங்லே இருக்கு அ ஷெர்லாக் ஷெர்லாக் ஹோம்ஸ்னு ஒரு படம் அந்த படம் பாத்துதான் துப்பறிவாளன் எடுத்தாங்க
அப்படியா
அப்ப அந்த படம் எப்டி இருக்கும்ன்னு யோச் பாருங்க
ஷெர்லாக் ஹோம்னா தெர்லடா பேய் படம் ஏதாது நல்ல படம் சொல்லன்டா நா பாக்குறேன் டவுன்லோட் பண்ணி
எனக்கே பேய் படம்தா தியேட்டர்ல பாக்கனும் டிமாண்டி காலனி பாத்துருக்கிங்களா ஒன் டூ
ஆ அது பாத்துட்டேனே இன்னும் ஒண்ணு எப்ப வருதுன்னு தெரிலயே அதனுடைய ப்னிஷ் அது இந்த மாசம் ரிலீஸ்ன்னாங்கடா
டிமாண்டி காலனி த்ரீயா
ஆ ரிலீஸ்ஸுன்னாங்க வரவே இல்ல
இல்லக்கா இன்னும் சொல்லலக்கா
இல்லடா அந்த மாரி இன்ஸ்டால வந்துச்சி சும்மாவா அது
அது தெர்ல என்னன்னு டிமாண்டி காலனி த்ரீ வந்தது த்ரீ அது சொல்லி இப்பதான் ஆண் காட்சன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆவுல
அது எனக்கு ரொம்ப புடிக்கும்ண்டா அது எப்படா அது கிளைமேக்ஸ் வரும்ணுன்ற மாரி இருக்கிது எனக் அது
அப்புறம் பீட்சா படம் இருக்குல்ல
பீட்சாவா
ஆமா விஜய்சேதுபதி படம்
தெர்ல சொல்லு அது நல்லா இருக்குமா
போவான் ஒரு வீட்டுல மாட்டிக்குவ அந்த படம் நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா சன்டிவில அடிக்கடி போடுவான்
தெரில சொல்லுடா
பிட்சா டெலிவரி பண்ண போவாங்கா பாத்தா அந்த வீட்ல மாட்டி க்குவா அந்த வீட்ல பேய் இருக்கும் அங்க இருந்து தப்பிக்க போராடுவா தப்பிக்க முடியாது அப்புறம் கடைசியா கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் வச்சி முடிப்பாங்க படம் செம்மையா இருக்கும் செமத்தியா இருக்கும் படம் நீங்க பாருங்க கண்டிப்பா
பீட்சா
பிட்சா பிட்சா ஆமா பிட்சா ஒன்னும் நல்லா இருக்கும் பிட்சா டூ த வில்லன்னா அசோக் செல்வன் நடிச்ச ஒரு படம் வந்துருக்கும்
ஓ பீட்சா ஒன்னு பீட்சா டூ ரெண்டும் வந்துதா
உம்
சேரி நா பாக்குறேன் அப்னா எனக்கு தெரில
இப்ப பாத்துருப்பீங்க கண்டிப்பா சொல்லுவேன் பாத்துருப்பீங்க நீங்க கண்டிப்பா
பாத்துருக்க மாட்டல நா பாத்தா சொல்லுவனே விஜய் சேதுபதி பேய் பேய் படத்துல நா பாத்ததே இல்லையே
அப்ப பாருங்க அது ரொம்ப பழைய படம் ஆனா டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டின் அப்ப வந்தது
தெரில நா பாக்கல
சேதுபதி வந்து இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்த கானும் படத்துக்கு அப்புறம் நடிச்சது நடுவுல கொஞ்சம் பக்கத்தக்கானும் படம் பாத்துருக்கீங்களா
அது நல்லா காமெடி படம்டா அது
ஆமா அதுவு நல்லா இருக்கனோ
அது பா பேய் மாரி கிற அந்த காமெடி அல்டிமேட்ராலா அது அதுக்கப்புறோ நறைய பசங்க அத யூஸ் பண்ண ஆரம்பிச்ட்டாங்க தெரியுமா அந்த வேர்ட ப்பா பேய் மாரிகீது அப்பா பேய் மாரிகீது அடே நறையா யூஸ் பண்ணானுங்க அந்த படத்தக்கு அப்பறோ ஏன்னா நானே ஸ்கூல்ல அத அனுபவிச்சிக்கிறே நாயே அதாவது ஸ்கூலுக்கு வந்தநா ப்பா பேய் மாறிக்குதுடா அப்டீன்னுவானுங்க நறையா கமெண்ட் பண்ணுவானுங்கடா அதுவு படோ வந்ததுக்கப்புறோ
அ
எனக்கு ஆக்சல அந்த படத்துலதா அந்த சீன் வருதுன்னு தெரியாதே என்ன சொன்ன ஒன்னே எனக்கு செயமாத் ஷியம கேள்வி அவ ஏ அதுக்கப்புறோ இந்த பக்கோ திரும்புறான்ற அவ்ளோதா அவ செத்தா சிவனாண்டி எங்கிட்ட யார பத்தி நீ சொல்ற அதோட நா ஆக்சுவலி பேசவே மாட்டே ஸ்கூல்ல என்னயே அவ பேச வெச்ட்டா அப்பதா எ ஓல் க்ளாசே என்ன வேடிக்க பாத்தது வந்த பசங்கங்கலா இந்த பொண்ணா இப்டி பேசுது அப்டீன்னு சொல்ற அதோட எவ எவனோ ஏ கிட்டயே வரமாட்டானுங்க இன்னோரு தடவ நீ எதாவ சொல்லுவ நீ அவ்வளோ தாண்டா நீங்க நசிங்கிடுவ உங்கள அப்டின்னு சொல்ட்ட
உஹம் ஏ ஸ்கூல் கதையோ அதே மாதிரிதா நா நல்லா ஹைட் டா வெய்ட்டா இருப்பனா என்ன எவனுமே சண்டைக்கு வர மாட்டானுங்க எதாவது வம்பிழுப்பானுங்க அப்பறோ நா எதாவது மொறச்சனா அவிங்களே போயிருவானுங்க
அப்பிடியா
ப்ரெண்டு நா மட்டுந்தா அடிக்கடி சண்ட போட்டுக்குவோ அதுவு சும்மா அடிச்சுக்குற அளவுக்கு போயிக்குவோ அப்புறோ திரும்போ நார்மளாயிடுவோ ஒன் அவரு ஒரு மின்ட்டுக்கு போறதுனால அவ்வளவா நா சண்ட போறது வேற யாரோடவோ சண்ட போட மாட்டாய்ங்க நைன்த்து ப அப்புறோ செவ எயி்த்து படிக்கும் வோரு பைய என்ன அடிச்ட்டா நா திரும்போ அவன ஏதோ சண்ட எங்குளுக்குள்ள எனக்கே ஞாபகோ இல்ல ஏ சண்ட சண்டேன்ட்டு அதுஎதுக்கோ அடிச்ட்டா அன்னைல இர்ந்து அவப் டியே எ கிட்ட தவளத்தா பண்ண ஆரம்பிச்ட்டா அவ ஒரு மாரி சீன் போடுறது எ கிட்ட அப்டீயே சீ சீன் போட்றது தெனாவுட்டா சிரிக்கறது அப்புடி பண்ணிட்ர்ந்தா செரி நானு எதுக்குன்னு உட் ட இப்பப்ப எதுவு பேசிக்கல அமைதியா உருன்ந்த அமைதியா போயிட்ட அவ பர்ச எடுத்து நோன்டுவா நா ஒன்னோ சொல்ல மாட்டே
ம் ஹு
நைன்த்து நைன்த்து படிக்கும் போது என்ன நானே எதுவோ வீட்ல கடுப்புல இர்ந்து வந்தே திரும்ப அதே மாரி எதோ கலாய்ச்சா பாருங்க கடுப்பாயிட்டே ஓங்கி பாத்து கன்னத்து காட்டி ஒன்னு அச்சே
ஆ ஆ ஆ
சண்டைக்கு வந்த்ட்டா ஏன்ச்சு நானு அவகிட்ட சண்டைக்கு போறே திரும்போ நா இன்னு ரெண்டு அடிச்சட்டே அவன அப்புறோ தலைய ஓட ஆரம்பிச்சிட்டா நானு பின்னாடியே தொரத்திட்டு போனே அவ எதோ சாரு இத பாத்து நிக்குது இ இதோ பக்கத்து கிளாஸ்ல சார் இருக்காரு சார கூப்புட்றா சார் அடிக்க வரா சார் அப்டீன்ட்டு நா போயிட்டு மூஞ்சுலயே ஒண்ணு வெச்சே குத்திட்டே மூஞ்சுலயே அப்டியே மயக்க போட்டு உழுந்ட்டா
அய்யோ
எங்க பாட்டியையும் எங்க அம்மாவையும் ஃபோன் பண்ணி வர சொல்லி பெரிய பிரச்சனையாயி அதுக்கப்பறம் தா பிரச்சன ஆன் ஆச்சு அன்னையிலந்து எவனும் ரேன்ங் ட்டயும் வச்சுக்கிறது இல்ல நானும் எவன்ட்டையு வச்சுக்கிறது இல்ல அக்கா நா வந்து கோவமே பட மாட்டேன்க்கா நா எனக்கு புடிச்சவங்க கிட்ட மட்டும் தா கோவப்படுவ என் தங்கச்சி என் ஃப்ரெண்டு எங்க வீட்ல எங்க பாட்டி அவங்கள்ட்ட மட்டு தா கோவப்படுவ தவிர வேற யார்ட்டையும் கோவமே படமாட்ட எ வான்ட்டடா வம்புடுத்தா கூட சிர்ச்சுட்டு போய்டுவ
ம் ம் ம் ம்
எங்க காலேஜ்லலா எங்கள யாருமே கோவமா பாத்து பாத்து இப்போ எங்க நா காலேஜ்ல படிக்கிறேன்ல நா இவன் கோவம் படுவான் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க நா கோவமே பட மாட்ட அவ்ளோ அமைதியா இருப்ப யாருன்னா கலாய்ச்சா கூட சிர்ச்சி விட்ருவ
அப்படியா
ஆமா
தெர்லியே ஏதோ நல்ல கேரக்டர் தான்ட அது கோவப்படமா இருக்குற்த்து எங் வீட்டுக்காரு கூட கோவ மாட்டாருடா ஆ கோவப்பட்டாருன்னா செத்துட்ட நா அன்னிக்கு ஐய்யோ எப்பா அந்த மன்ஷ கோவங் வந்தா அவ்ள தா பேய் வாட்டோ ஆட்ரு யப்பா அன்னைக்கு என்ன என் வாய நா மூடிக்குவங்க அந்தமேரி வாயே தெறக்கமாட்டங்க அவுருக்கு கோவம் வந்துச்சுன்னா அட் அச்சிடு வாரு என்ன அவுருக் கோவமே வராதுடா கோவம் வந்துச்சுன்னா அவுர் செம்ம டென்ஷன் ஆய்டுவாரு அதா அந்த கோவோ வராதவங்கல்லா கோவம் வந்தா அப்டிதா படுவாங்க போல
ஆமாமா கோவம் வந்துச்சுனச்சக்கங்களே எங்கள யாராலுயு கண்ட்ரோல் பண்ண முடியாது
ஆ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்பே கெடையாது தாருமாரா கேய் கேப்பாரு எங்க வீட்டுக்காரு
இப்ப நான் கோவப்பட்டேன் வச்சுக்கங்கள தனியா போய்டுவ கோமதிங்கூட என் கூடவே இருந்ததுன்னா கத்த ஆரம்பிச்சிருவ நா அதனால அமைதியா தனியா போயிடுவ ஒரு எடத்துல அப்புறோ எதாவ் இன்னொன்னு எதாவ் போய் சாப்புடுவ சாப்ட்டா காமாயிருவ எதாவ் புடிச்சது எதாவ் சாப்ட்டன்னா
சாப்ட்டு காம் பண்ற ஒரே ஆள் நீ தான்டா
ஆமாங் கா எனக்கு கோவமா இருக்கும்போது ஸ்வீட் சாப்ட்டனா அமைதிய ஆய்டுவங்க்கா
என்னடா பி பி சுகர் சொல்ற மாரி சொல்ற ஸ்வீட்ஸ்ல தா கா சரி ஆய் அதுவே நல்ல பழக்கம் தா
அப்பறம் காய்ச்ச அடிச்சிச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் காரோ அதிகமா சாப்டுவ சரியா போய்டும்
என்னடா சொல்ற
ஆமா
ஃப்ரைட் ரைஸு காரம் போட்டு சாப்ட்டா சரி ஆயிடுமா ஜோரம் அதிகமாயிடாது
உள்ள எனக்கு சரியாயிடும்
இன்னா சொல்ற உண்மையாலுமே வா
நெஜமா நா மாத்திர மருந்தே போட மாட்டேங்க்கா நா லா மாத்திர போட்டு எவ்ளோ வருஷோ ஆகுது தெரியுமா ரெண்டு வருஷ முன்னாடி மாத்திர போட்டது
புன்னல சாப்பாட்டால சரி பண்ண ஒரே ஆள் நீதான்டா
கண்டிப்பாக்கா நாலா எதுவா இருந்தாலும் சாப்ட்டே சரி பண்ணிடுவேன் எனக்குல்லாம் இன்ன வரைக்குமே சொல்றேன் நா ஒடம்முடியாம படுத்தது கடையாது ஃபுட் பாய்சன் எல்லா ஆனதே கடையாது எனக்கு நறைய பேர் சொல்லுவாங்க என்னடா அது சாப்ட்டு இது சாப்ட்ட ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா ஆம்பாங்க எனக்கல்லாம் புட் பாய்சனே ஆனத இல்ல நால்லாம் கண்ட கடைல சாப்டுவேன் ஆமா
தம்பி நெக்ஸ்ட் கால் பண்றேன்டா
ஆ சரிக்கா